ஆ கேக்குது
ஓக்கே ஓக்கே ஓக்கேங்க
ம் ஆதா ட அதா நீங்க ஒரு டைம் சொல்லீட்ருந்தீங்கல்ல உங்களுக்கு கடற்கரை புடிக்கும் அத்தா நா யோசுச்சிட்டு இருக்கே இப்போ நெறைய எடத்துக்கு நீங்க பேப்பீங்க போல நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிர்க்கீங்ளோ
அப்டியெல்லா இல்லீங்க நா ரொம்ப கம்மியாதா வெளில சுத்திருக்க ரொம்ப ரொம்ப கம்மியா ஆனா போன இதுல கடற்கரை புடிக்கோ அ கடற்கரைக்கு நறைய போய்ருக்க அது போக கோயில்கள் அ ஃபேமிலியா போனதோட ஃபேமிலியா பொய்ர்க்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் போயிருக்கோம் நியோ போயிருக்கேன் ம் காலேஜ் படிக்கும் மோது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டிராவல் பண்ணதில்ல கம்மியா போயிருக்கேன் கம்மியா போனது எனக்கு கு புடிச்சது கடல் கரை தான் ஆ எங்கந்த என்னென்ன கடல் கரைக்கு போயிருக்கன் ம் மகாபலிபுர கடற்கரை ஆஹ் மெரினா போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கேரளல ஒரு கடற்கரை போயிருக்கேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கடற் கரை அதுக்கப்புறம் தூத்துக்குடி அந்த அவ்ளோதான் அதெல்லாம் போயிருக்கன் நீங்க
ஓ
உஹம்
ராமேஸ்வரம் போனதுல்
ஆஹ் ராமேஸ்வரம் போயிரு க்கன் அங்கியும் போயிருக்கன் அங்க ஒரு டைம் ஆமா ஆனா ராமே நான் போனதுலயே எனக்கு கொஞ்சம் கசப்பான ஒரு எடன்னா அதுக்கு ராமேஸ்வரம் தான் ஏனா அது ரொம்ப ஒரு மாரி சுத்தம் கம்மியா இருக்க மாரி எனக்கு பீல் ஆகும்
ராமேஸ்வரம்னா ராமேஸ்வரம் கோயில்கிட்ட இருக்க எடம் ரொம்ப தான் இருக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் இத தனுஷ்குடி இதெல்லாம் போனோனா அங்க நல்லா இருக்கும்
பி அந்த சுத்தம்
இருக்க ஆமா இங்க அல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்
கரெட்டு கரெட்டு எதனால உங்களுக்கு பயம்
அதான் அது கொஞ்சம் என்னமோ பயமா இருக்கும் அந்த சவுண்டு ஆஹ் என்னமோ நமக்கு மேல ஒரு சவுண்ட் வந்து நம்ம மேல தண்ணி வந்து விளுகறமன்னு சொன்னா இதெல்லாம்
ஆக்க அது என்னன்னா அது மேபி என்னா னா நமக்கு தெரியாத நமக்கு புரியாத ஒரு சக்தி அது என்னன்னே நமக்கு தெரியாது அது எவ்ளோ அதோட முலு ஆஹ் ஏனா தன்மை நமக்கு தெரியாது ஆஹ் ஆழம் தெரியாது
அதான் சொன்ன மாரி பாள மல ஆனா நமக்கு தெரியாது பலகிட்டோ அப்டின்னா மலைய வே பாக்றோன்னா மலைக்கு போறோ வைக்கிறோன்னா அது எங்க போவோ எங்க க முடியு இதெல்லாம் கொஞ்ச பழகுனவங்கன்னா அது தெரியாது நமக்கு வந்து அத பாத்தாலே ஒரு அடந்து மாரி காடுதா தெரியுமே தவிர இதுக்குள்ள போனா எங்க போவோம் நமக்கு அப்டிங்குற ஒரு பயம்தா இருக்கும் மனசுல
ஆ மருமே மருமம்
அது அந்த மாரி ஒரு பயம் இருக்
கரெக்ட் கரெக்ட தா எனக்கு அப்படிதா நானு ஃபர்ஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு அஹ் கோயில்ல இருக்க ஒரு குளத்துக்கு ம் ம் அதில எறங்கி ஏற்னா கொஞ்சம் புண்ணியம் அந்த மாரி ஒரு சொல்லி கூட்டு போனாங்க எடத்துக் கோயிலுக்கு எனக்கு போக போ த ஆ என்ன ஊரு ஊருக்கு இப்ப கேக்குதுங்களா
ஆ ஆ
அதா ஒரு கோயிலுக்கு அந்த குளத்துல வந்து இறங்கி உள்ளு குள்ளு ய குளிச்சுட்டு வந்தா பாவம்ல்லாம் போயிரு அப்டிங்கிற மாரி அ ஆ நல்லது நடக்கும் அப்டின்னு சொல்லிட்டு கூப்டு போனாங்க அப்பறம் எனக்கு அந்த ஒரு ப பேருந்துல போயிட்டு இருக் இருக்க எனக்கு பயம் வர ஆரம்ச்சிருச்சி அச்சச்சோ பாவம்ல்லா போகுங்கறாங்க அப்ப உள்ள இறங்கன்னா என்ன ஆவும்ன்னு தெரிய இல்லயே ஏதாச்சும் புடிச்சட்டு போயிருமா நம்பள இ இப்டியல்லா சொல்றாங்களே அப் இதுலயே எனக்கு பயம் பயம் வந்துருச்சி அத பத்தி யோசிச்சிட்டே போயிட்டு இருந்தே அதுக்குப் அந்த அ இப்போ அதுல ஒரு விஷயம் அதுல இறங்கினா பாவம் போயிருந்தாங்கன்னா அப்ப உள்ள இறங்னா என்ன ஆகும் ஐய்யயோ என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு மர்மமாவே சின்ன வய்சுல இர்ந்துச்சு அதுக்கப் அப்றோ போயிட்டு உள்ள அந்த குளத்துல இறங்கனதையு டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டே அது எனக்கு நீங்க இந்த மாரி பயம்னு சொல்லும்போ காட்டியு எனக்கு அது ஞாபகம் இருக்குது என்னன்னே தெரியாது அது குள்ள எறங்கினா பாவம் போயிரும் அப்டிங்கிறாங்களே அது நமக்கு சின்ன வய்சுல தெரியாதுல்ல அதனால நம்பிக்க தா அதனால என்ன அப்டிங்கிற மாரி ஒரு பயம்
அதா அந்த கடல்லா பார்த்தா எங்க முடியுது எங்க என்னன்னே தெரியாதா ஏனா கண்ட்ரோலே நம கக்காது டக்குனு இழுத்துட்டு போயிரு எழுத்துட்டு போன எங்க போவோ அந்த கடல் கடில என்ன இருக்கு அந்த மாரி ரொம்ப ஒரு பய இருக்கு அன்இன்டெலிஜபிள் அதெல்லா நெனைக்கிற அப்போ
உம் உம் உம் உங் கரெக்ட்டு தா கரெக்டு தா அம் உம் வேற என்ன வேற என்ன மாதிரி சுற்றுலா தலங்கள் ஒக்கு ஏதாச்சு அந்த மாதிரி தீம் பார்க்கு அதெல்லா கீதவே போயிருக்கீங்களா விளையாட்டு இருக்குலா
ஆ அது அது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷ்யோ தீம் பார்க் அதாவது அதா இப்ப இந்த கடல்லா பாத்தா பயமா இருக்கு ஆனா தண்ணியிலேயே விளாடணும்னு ஆச இருக்கு ஹயிட்டு அயிட் ட்டுக்கு போயு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு மலையெல்லா நம்ம போவோ ஆனா அதை பாத்தா கொஞ்சோ பயமா இருக்கும் இந்த தீம் பாாரத்துங்கிறப்ப எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு சேஃபாவு நமக்கு ஃபீல் ஆகும் மேல ஏறி குதிச்சா கூட இங்கதான் நம்ம போவோ அப்படினு தெரியும் நம்ம கூட எல்லா இருப்பாங்க அதே மாரி தண்ணி நேர விளையாடலா அது ஒரு பயம் இருக்காது உங்களுக்கு இதுக்குள்ள போயிருக்கு அப்டிங்கற ஒரு பய அதனால தீம் பார்க் ரொம்ப பிடிக்கு ஆஹ் போ போ வருஷ வருஷோம் பிளான் பண்ணி போயிட்டு வந்துடுவே இந்த வருஷோ கொஞ்சு போல இந்த சம்மர்ல போனா தா கொழந்தைங்களுக்கு வந்து சளி புடிக்கிறது இந்த தொந்தரவுல்லா இருக்காது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகு எங்யோ கூட்டிட் போறக்கு இது ஒரு ப்ளேன போட்டனா முடிஞ்சு வேல
கண்டிப்பா அ அ ஏக் எல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க புடிச்ச விளயாட்டு அதெல்லா பாத் ப்வே கொஞ்ச குஷி ஆயிருவாங்க
ஆமா சென்னைல ஒரு இதுக்கு போட்ட ம் கோய்ம்து ப்ளேக் தண்ட அந்த இதுக்கு போய்ர்க்க அ ப்ளேக் தண்டர் மூணு டைம் போய்ருக் க அப்றோ மதுரைல அந்த அதிசியம் அந்த இதுக்கு போயிருக்கோ
ஓக்கே ஓக்கி கே ஓகே
அதுல ஒன்னு பேண்டசி பார்க்குன் சொல்லி அதும் இதுதா தீம் பார்க்தா ககும் போயிருக்கோ
ஓக்கே ஓக்கே கே ஓகே
எல்லாத்லியுமே இதுதா சு ப்ளேக் தண்டர்தா என் தெர்ல
உங்ளுக்கு பேவ்ரட் பேக் தெண்ருதானா
ஆம்மா க்ளீனா இருக்க மாருக்கு க டிவா பாக்கும்போது
ம் ஓகே ஓகே ஓகே எனக்கு நா ஸ்கூல் படிக்கும்போது போனத விட சேரிங்க அதுக்கப்புறோ பெருசா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மூணு பக்கோ அ ஒன்னு ரெண்டு ஆமா ஒரு ரெண்டு ரெண்டு பக்கு போயிருக்கே அது ரெண்டுமே நல்லாருக்கு அதுக்கப்புறம் பெருசா காலேஜ் படிக்குபோது போலா அப்டின் பிளான் போட்டோ அது காலேஜுலருந்து கூட்டு போமாட்டாங்க நாங்ளா ப்ளான் பண்ணி போற மார்ருந்துச்சு அதுக்கப் கூட போகுல இப்போ ஒரு ஒரு மாஸ்த்துக்கு முன்னடா ஒரு ப்ரெண்ட்ஸ் கூட போலா அப்டின்யிட்டு பிளான் போட்டோ ஆனா அந்த டைம்ல என்னால போக முடியாம் போயிருச்சு எதாச்சு சான்ஸ் கெடச்சா போணும்
அதுக் அப்றோ ஃப்ரெண்ஸெல்லா உங்ளுக் கு எப்டி
எனக்கு அஹ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோ பேர் இருக்காங்க ஆஹ் பேஸ்வோ ஆஹ் ஒருக் ரெண்டு பேர் கொஞ்சோ க்ளோஸு மத்தபடி எல்லாரும் பெருசா டச் பெருசா ரொம்போ டச்சில்லா இல்ல இப்போ ஃபோன் எப்பச்சி பண்ணாங்ன்னா பேசி ப்போ ஆஹ் மத்தபடி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேணா இருக்காங்க ஒரு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்க அதும் நாங்க சேம் ரூமுட் இருந்த பசங்க அடிக்கடி ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சி கஷ்டோம் சோகமாக இருகோ அப்டின்னா அவங்கிட்ட தான் ஃபோன் பண்ணி ஏதாச்சி பொலம்பிட்ருக்குறது அவங்க இன்னுமே நல்லா டச்சில தான் இருக்காங்க அப்றோம் ஆபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் ஆஹ் ஆபிஸ் ஜாயின் பண்றல இருந்து அங்க கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தா அவங்கூடதான் இப்போ ட்ரிப் ஃபுல்லா அஹ் போயிட்ருக்கறது கூட ஒரு பீச்சிக் போனோம் அஹ் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ஆஹ் செம்மயா இருந்திச்சி அவ்ங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொதட அவ்ங்க கூட வெள்ல போனோம் ஆஹ் நல்லா அனுபவமா இருந்தது திரும்புவும் பிளான் போட் டுட்டு இருக்கோ அடுத்த மாதம் எங்கீ போலாம் அப்டிங்க மாரி
சூப்பரு சூப்பர் எஞ்ஜாய் பண்ணுங்க அப்ப உம் ம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா ஆஹ் ஃபேம்லிலதான் அதிகமா டூர் போயிர்க்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூடனா சும்மா லோக்கல்ல அவ்ளதா தூர்மாலா எங்கி பிளான் பண்ணதில்ல எங்க கேள்ஸெல்லா எங்க தனியா விடுவாங்க
அதுவும் கரெக்ட் டுதான் பயிங்கரமா ரூல்ஸ் போடுவாங்க
அதனால அந்த மாரி பிளான் பண்ணதில்ல லோக்கல்ல போயிட்டு வந்று ஒன் டே ட்ரிப் மாரி நைட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஆகற மாரி அதிக பச்சோ ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் அதுக்குள்ள ரிட்டன் பண்ணுவோ இன்னிக் மத்தபடி ஆஹ் ஃபேம்லில கசின்ஸ் இருப்பால ஆஹ் நம்ம அ மாரி சிஸ்டர் பிரதர்ஸ்லா சேந்து மேரேஜ்க்கு அப்ரோ ஹஸ்பண்டு சேந்துக்கிட்டாங்க அவ்ளோதா அது மாரி ஒரு அஞ்சாறு பேர் எதாது பிளான் பண்ணி போய்ட்டு வந்ருவோ அது இன்னுமே சேஃப் வீட்லயு ரெஸ்ட் குடுக்கமாட்டாங்க ஹ
கரெக்ட்டு நமக்கு டைம் இந்த டைமுக்குல்லா வரணுங்ற பயோ இருக்காது
இருக்காது அது அ மாரி ஒரு நல்லாதா பொய் ஸ்டே பண்ணிட்டு இங்கதா நின்னு ரொம்ப ரொம்ப லாங்கா போனது இல்ல ஆஹ் அது குட்டி பைய்யனால ரொம்ப தூரோல்லா போனதுல்ல ஆஹா அவனு சும்மா எங்கள அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தா எங்க கூட கூடதா சேந்து எங்கனாலு எதருந்தாலு பிளான் பண்றது ஹ ஹ ஹ
ஓகே ஓகே ஒகே அவருக்கு செட் ஆகுற மாரி தானே நீங்க பிளான் பண்ணணு
ஆமா டூ இன்னொன்னா அப்டியே த்ரீ இன் ஒன் அது ஒரு கோயில் ஒன்னு பாத்தேன்ல ஒரு எடத்துல ல என்ஜாய் பண்ணனு அவனுக்கோ ஏதாவது ஒரு சின்ன பார்க் இருந்தா கூட போது உம் கம்ப்ளீட்டாய்டு போயிட்டு வந்தது ம் ம்
ஓகே ஓகேங்க
அது நமக்கு நம் ஃபேம்லிஸ்லலா சின்ன வய்சுல இருந்தே அது ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாள டூர்னாலே ஒரு கோயில் டூர் தா ட்ரிப்தா அப்டிங்குற மாதுரி அதனால இப்ப வரக்குமே அப்டிதா எங்யாது களம்புனா ஒரு கோயில் ஒரு அப்புற நமக் புடிச்ச அந்த மாரிதா அதாவ்து என்ன ப்ளான் பண்ணாலு அந்தஎடத்துல ஒரு கோயிலுக்காவ்து போயிட்டுதா வர்ணு
ம் ம் கோயில பேசா வச்சுதா ட்ரிப்பே ப்ளான் பண்ணனு
ஆமா இப்ப ராமேஸ்வரோ போறோமா அங்க ஒரு கோயில்ல போய் டச் பண்ணிட்டு அப்ற தனுஷ்கோரி போறது அங்க ஸ்டே பண்ணிட்டு அதெல்லா நல்லாருந்துச்சு எங்க போனாலு இந்தந்த ப்ளான் பனாலு அது பக்கத்ல ஏதா ஒரு கோயில் முடிச்சுட்டு தா போற மாரி
ம் ம் ஓகே ஓகே கோயிலுக் போறோ பக்கத்லியே அது எதாச் சர் பேசிருக்கு
அவ்ளோதா நம்ம அப்பாமலா கோய்லுக்கே ஒரு ட்ரிப் மாரி கூட்டிட் போனாங்க நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ளேஸ் பாக் அவ்ளோதா
டோ இவ்ளோ தூரோ கத்துலயே அது இருக்கு அங்யே போயிட்டு வந்துட்டா திரும்ப வர வருமா அந்த மாரி அந்த மாரி தா ப்ளான் பண்ணிப்ப கரைக்ட்டு தாங்க
அ ஓகேங்க ஓகே
பாய்
ஆ ஓகேங்க பாய்